ஹலோ
ஆ கேக்குதுங்ளா
ஆ எனக் கேக்குது ஒங்ளுக் கேக்குதா
ஆ எனக்கும் கேக்குது
ஓகே ஆ ஓகே
ஆ ஓகே ஆ ஸ்டடிஸ் பத்தி பேசுனு அப்டின்னா நா வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நைன்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு நா கம்ப்ளீட் பண்ணி இன்ஜினியரிங் நா கம்ப்ளீட் பண்ணது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சோ அதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் வொக் பண்ணேன் அப்போ வந்து எ ஐ அதெல்லாம் அப்போ இல்ல நா ஃபைனல் இயர் படிக்கும்போது அப்போதா ஸ்டார்ட் ஆச்சு ஏ இன் ஆர்டிபிஷியல் இன்டலிஜென்ஸ்லா பட் இப்ப என்னடானா அதுதான் வந்துட்டு ஃபுல்லாவே வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு அந்த கம்ப்யூட்டர்ர அந்த ஜாப்ஸ் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிச்சு அந்த மாரி ஒரு சிட்டுவேஷன் ஆயிடுச்சு சோ அததுதான் நா சொல்லணும்னு நனைக்கிறேன் ஆ நீங்க சொல்லுங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க
ம் நானும் ஸ்டடிஸ் டோட்டலா முடிச்சு இப்போ எயிட் இயர்ஸ் கிட்ட எயிட் இயர்ஸ் கிட்ட ஆயிச்சு நா பி ஜி முடிச்சிருக்கேன் யூ ஜி முடிச்சுட்டு பி ஜி நானும் அதே கம் யூட்டர் ஃபீல்டு தான்
ஓ சரி
அப்ளிகேஷன் அந்த மாதிரி படிச்சது பட் ஆனா அப்போ வரைக்கும் நா அத விட்டு வெளியே வர வரைக்குமே ஏ ஐ வந்து ரொம்பல்லா இல்ல பட் ஆனா ரீசன்டா ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ் சொல்லலாம் டூ த்ரீ இயர்ஸ் தான் ரொம்ப அதிகொ ஏ ஐ இதா அதிகமா இருக்கிற மாதிரி வந்துச்சு
கரெக்ட்டு அதுவு இல்லாம வந்துட்டு ஏஐ யுன் சொல்லிட்டு சும்மா அந்த ஜாப்ஸ்ல மட்டு இல்லாம வந்து இப்போ பசங்க வந்து இப்போ சின்ன பசங்க எங் நம்ம ஜென்ரேஷனுக்கு பசங்க இருக்காங்க சோ அந்த கொழந்தைங்கள்லா இப்ப படிக்கம் போது நம்ம படிக்கிற காலத்துல வந்துட்டு எப்டினா எல்லாமே கூகுள்ல பாத்து நம்ம வந்துட்டு ஏதாது டவுட்ஸ் இருந்தா கத்துப்போ அந்த மாதிரிலா இருந்துச்சு பட் இப் இப்ப என்னடான்னா இப்ப படிக்கிற பசங்க எல்லாமே வந்துட்டு நம்ம யோசிக்கிறதே கெடையாது எதையு திங்க் பண்ணி நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணு கத்துக்கணு இல்ல நம்ம தெரிய நா யார் நமக்கு தெரியாதவுங்க ஆ நம்ம டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு கேட்டு தெருஞ்சுக்ணு அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸே இருக்க மாட்டேங்து இப்ப இருக்குற ஜென்ரேஷன் பசங்க எல்லாமே இந்த சாட் ஜிபிடி அந்த மாதிரி வந்து ஃபோன் கையிலே இருக்றதுனால டக்குன்னு வந்து அதுல போட்டு ஆன்சர கண்டுபுடுச்சுட்றாங்க சோ எதுவுமே குயிக்கா நடக்கணு அந்த மாதிரி அ யோசிக்கிறாங்க சோ அதெல்லா இன்னொ ஃபியூச்சர்ல வந்துட்டு பசங்க எப்டி எல்லா கஷ்டப்படுவாங்களோ நெனைச்சா ஆ கொஞ்சொ பயமு இருக்கு க்கு அப்டி நெனக்கிறான்னு
ஆமா எனக்குமே இப்போ நெறையா அந்த ஏஐ ரோபோட்டிக்ஸ்ல்லா வந்து அ வீட்டு ஒர்க் பண்றதுக்கு வந்தது மம் முடியாதவுங்க வயசானவுங்க ஒர்கிங் ஆ பிளேஸ்ல இருக்குறவுங்களுக்கு ஓகே தா பட் ஆனா ஸ்டெடிஸ் க்கு எது எது எடுத்தாலுமே பிள்ளெங்கெ திங்க் பண்றதே கெடையாது இப்ப இப்ப யூஜி பிஜிக்கு ப்ராஜெக்ட்ஸ் கூட ஆ டைட்டில் குடுத்தா போது அதுவே நம்மள வந்து கைட் பண்ணுது அதுவே நெறையா பண்ணியு குடுத்துருது அந்த மா திரி மனு அந்த மனுஷனுடைய யோசனைகள் எல்லாமே அ இப்ப வந்து ரொம்ப ஒரு சோம்பேறி தனத்துல போயிடுச்சு
அதுதா இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு நம்ம எப்டின்னா நம்ம வந்து எதுவுமே நம்ம பண்ண தேவெல்ல ஜஸ்ட் அந்த ப்ரா ம்ட்ட வந்துட்டு நம்ம அந்த சேட் ஜிபிட்டியா இருக்குனா அதுல பிராம்ட்ட நம்ம எப்புடி குடுக்கனு அதுக் க்கு மெசேஜ வந்து நம்ம எப்டி கரெக்டா குடுக்கணுன்றத கத்துக்குணோ அப்டின்ற மாரி சொல்றாங்க அத என்ன அத க த்துக்கிட்டு நம்ம வந்து அது கரெக்டா குடுத்தாதா அதுக்கு பர்ஃபெக்ட்டா வந்துட்டு அதுக்கு ஆன்சர் கொடுத்துருமா இப்ப ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனா இருக்கட்டு ஒரு எக்ஸ் எல் ஏதாத் பண்ணனு அப்டின்னாலு எல்லாமே வந்துட்டு நம்ம முன்னாடிலல்லா கத்துக்கிட்டோ இது இதத இப்ப எப்டி எப்டி பண்ணனு அப்டின்னு இப்ப வந்து ஜஸ்ட்டு அந்த ஒரு மெசேஜ் மாரி அதுக்கு குடுத்துட்டா இத தா பண்ணனு அப்டின் குடுத்துட்டாவே போது அதுவே எல்லாமே பண்ணிடுதா அப்றொ என்ன ம் ம் ஃப்யூச்சர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணி என்ன ஆக போது அப்டின்ற மாதிரி ஒரு சிட்டுவேஷன் போயிட்டு இருக்குன் நெனக்கிறே
ஆமா உண்மதா ஆனா இப்போ ஒரு ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல ஏ ஐ யே எல்லா ஓர்க்கு பண்றனால ஹியூ மனிதர்களுக்குடைய அவர்களுடைய வேலைப்பாடு வந்து ரொம்ப கொறையிறமா கொறையிற சூழ்நிலைய்ல தா ஆனா இப்போதிக்கி இருக்குது இப்பயே அந்த மாதிரி ஆயிடுச்சு என்னா ஆலுஉ எப் என்னதா நமக்கு வந்து மெஷின் வந்து வச்சு எது பண்ணாலு ஒரு மனுஷெ செய்யுற மாதிரி அந்த ஒரு பர்ஃபெக்ட்னஸ் அந்த ஒரு ப்ராட் மைண்டடா திங்க் பண்றது அதெல்லா வந் மனுஷெ பண்ற மாதிரி வந்து ரொபோட்டிக்கால ஃபுல்லா பண்ண முடியாது அது ஆனா என்னைக்கா இருந்தாலு மனுஷனுடைய அறிவு வந்து ஜெயிச்சுதா தீரு
ஆ க கண்டிப்பா பட் அந்த ஜாப்ஸ் எல்லா வந்துட்டு இப்போ ஒரு டீச்சர் ஜாப்னா வந்துட்டு அவங்க டீச்சர்ஸ் வந்து நமக்கு சொல்லி் குடுத்தாதா புரியு சொல்லிட்டு இப்போதைக்கு இருக்கு ஓகே இப்ப அந்த டீச்சர்ஸோட ஜாப கூட வந்துட்டு ஒரு ஏ ஐ வந்து ஒரு ரோபோட் வந்து சொல்லி் குடுத்தா எப்டி இருக் கு அப்டின்ற மாரி கூட இப்ப எல்லா வந்துட்டு எக்ஸிகியூட் பண்ற அளவுக்கு போயிட்டுருக்காங்க சோ அதெல்லா எவ்ளோ கஷ்டமா இருக்குன் தெரில
ஆமா இப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கம் போது இப்போ ஒரு வேர்டுக்கு ஒரு இங்கிலிஷ் வேடுக்கு அ தமிழ் மீனிங் தெரியணு அப்டின்னா நம்ம அதுக்குன்னு ஒரு புக் எடுத்து ஒரு ட்ஷனரியோ ஏதோ ஒண்ணு எடுத்து நம்ம அப்டியே அந்த ஃபஸ்ட் ரெண்டு லெட்டர அப்டியே தேடிட்டே போவோ அப்ரோ செகண்ட் லெட்டர தேடுவோ தேர்ட் லெட்டர தேடுவோ டி கொஞ்ச தேடி பேஜ் நம்பர் பாத்து இது க்குனே புக்ஸ் எல்லா ரீட் பண்ண கத்துகிட்டு அப்டி ஒரு வேடுக்கு வந்து நம்ம அர் த்தோ தெரிஞ்சி நம்ம நாலேஜ் அப்போ அப்டி டெவலப் பண்ணோ இப்ப போன் எத்தோம்மா அ ஹ இல் டைப் பண்ண கூட தேவையில்ல ஸ்பெல்லிங் கூட என்னன் தெரிஞ்சுக்காம ஜஸ்ட் அது ரீட் பண்ணாவே அது வந்து சொல்லிடுது அந்த அளவுக்கு
ஆமா
ஆனா ஆ பட் அவங்க போட்ற ஃபோர்ட்டு தா எ பிள்ளைகளுக்குல்ல நா அப்டித்தா சொல்லுவே
ம் ம் கொஞ்ச பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ்சு இங்க பாத்து பேசு
ஓகே ஓகே
ஹலோ கேக்குதா